ஆ என்ன பண்ற
சும்மாதா இருக்க நீ என்ன பண்ற
சும்மாதா இருக்கே
சாப்டியா
ஆ சாப்ட்ட சாப்ட்ட நீயி
சாப்ட்ட உனக் என்ன சாப்பாடு பிடிக்கு
எனக்கு தோசதா புடிக்கு உனக்கு
எனக்கு இட்லி புடிக்கு
ஆ எனக்கு பிரியாணியு பிடிக்கு உனக் கு குஸ்கா புடிக்குமா
எனக்கு கறிதா புடிக்கு
கறில என்ன கறி கோழிக்கறியா மாட்டுக்கறியா ஆட்டுக்கறியா
எனக்கு கோழிக்கறிதா புடிக்கு கோழி வறுவல்தா புடிக்கு உங்களுக்கென்ன புடிக்கு
இந்த வக்கு கோழிதா பிடிக்கு
கோழில வறுவல் புடிக்குமா கொழம்பு புடிக்குமா
அ ரெண்டுமே பிடிக்கு கோழினாலே பிடிக்கு
கோழினாலே புடிக்குமா சேரி
வீட்ல எல்லாரு என்ன பண்றாங்க நல்லாருக்காங்ளா
வீட்ல எல்லாருமே நல்லாருக்காங்க உங்க வீட்ல எல்லா நல்லாருக்காங்ளா
நல்லாருக்காங்க நல்லாருக்காங்க
வீடல எல்லா சாப்ட்டாங்ளா
சாப்ட்டாங்க உங்க வீட்ல
எங்க வீட்ல இனிதா செய்வாங்க செஞ்சக்கப்பற சாப்புடுவாங்க
மணி பத்தாச்சு இன்னயு செய்யலையா உங்க வீட்ல
அதுதா பாருங்க இன்னயு செய்யல எங்க வீட்ல உங்க வீட்ல செஞ்சுட்டாங்ளா
எங்க வீட்ல எல்லா செஞ்சு சாப்ட்டாச்சு எங்க அம்மா அப்பா வேற வெளிய போயிருக்காங்க இன்னு வரல
ஆமா எங்க பக்கத்து வீட்ல ஒரே சத்தம் போட்டுட்டே இருக்காங்க
கொஞ்ச அவுங்களதா அந் சைடு போக சொல்லுங்ளே
எங்க பக்கத்து வீட்ல இப்பதா கல்யாணமாச்சு
அப்பிடியா ம்ஹூ
கல்யாணத்துல பிரியாணி போட்டாங்க பொண்ணுக்குதா
ம் சேர் சேரி
பிரியாணில இதே இல்ல கறியே இல்ல
ஆமா இப்ப போடற பிரியாணில கறியே இல்ல
ஆமா மசாலாவே பத்தல
ஒரு மாரி தக்காளி சோறான் தெரிலங்ளா அப்பிடி இருக்குது
தக்காளி சோறு ஆனா நல்லாதா இருக்கு பிரியாணிய விட
ஆமா இப்ப வர வர அப்டியாக்கிட்டாங்க
ஆமா என்ன சொல்றது இந்த காலமே கெட்டு போய் கெடக்குது
ஆமா ஆமா
ஒருத்த என்னன்னா இனி ஒருத்தர காதலிக்கறங்கிறாங்க இதல்லா பண்ணலாமா உம் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க
ஆஹ் சொல்றதுக்கு என்ன இருக்கு அதெல்லா பண்லா அதெல்லா பண்லா அது வந்து தப்பில்ல
உம்
அதெல்லா இப்ப எல்லா சகஜமாயி போச்சுங்க இந்த காலத்துல இப்ப போய் காதல்லா பண்ண கூடாது சொல் சொல்லிட்டு இருந்தா நம்மள பூமர்ன்னு சொல்லுவாங்க
அப்டியெல்லா அவுங்க சொல்ல கூடாது நம்ம நல்லது தான சொல்றோ இப்ப பண்ணா நாள பின்ன நல்லா இருப்பாங்கன்னு தான சொல்றோ நம்ம
விடுங் விடுங்க நீங்களு காதல் தான பண்ணிட்டு இருக்கீங்க
நா காதல் பண்ணே அது சேரி விடுங்க நல்ல பையனா பாத்தா பண்ணா சேரி எல்லா
அதுக்குன்னு ரொம்ப நல்ல பையனா பாத்து பண்ணீங்கன்னா கொஞ்ச கஷ்டோதா
ஆமா நல்ல பையனாவு இருக்கூடாது கெட்ட பையனாவு இருக்கூடாது இந்த மாரி பையன எங்க போய் தேட்றது சொல்லுங்க
அது கஷ்டோதா ஒண்ணு பண்ண முடியாது
ஆமாங்க
எனக்கு வேற ஒரு பைய வேற சைகோ டார்ச்சல் பண்றா
ஏங்க என்னாச்சு
அவ வந்துட்டு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஏ கூட படிச்சானாமா குரான் ஓதம்போது இப்ப வந்துட்டு எங்க ஆப்போசிட் வீட்ல என்னைய பாத்துட்டானம்மா பெருநா அன்னிக்கி ஏ ஐடிய அன்னைக் நைட்டே கண்டுபுடிச்சிடா
சேரி
எடுக்க ஆரம்பிச்டா எங்க போனாலு வறேங்கிறா நம்பரு கண்டுபுடிச் இந்த நம்பர் கண்டுபுடிச்சுடா இந்த நம்பரே கண்டுபுடிச்சுடா
எப்டிங்க அவங்கனால எப்டி முடியுது
அதுதா எப்டி தெரில அங்க நம்ம போயிருந்தம்ல நண்பர்களோட
ஆமா
அங்க கூப்பிட்டே இருந்தாந்தா ஒருத்த
ஆமா
இந்த பைய தா
அந்த பையன என்ன பண்லா மண்டயோட நாலு அடி அடிச்சு உக்கார வைக்கலாங்கற என்னங்கிறீங்க நீங்க
அதுதா பண்ணணு அந்த பையன இப்ப அவாய்ட் பண்ணியாச்சு ஃபுல்லா இருந்தாலு வெளிய போலாமானு கேக்றா என்னனமோ கேக்
வெளிய போலானா போலா சொல்லுங்க நா நாலு எடத்த சுத்தி பாத்தாதான எடம் எப்டி இருக்குன்னு தெரியு
அதுக்குன்னு ஒரு ஆம்பள பையனோடு சுத்தி பாக்
ஆ ஆம்பளை பைய கூட சுத்துனாதாங்க இது தைரியோ என்ன பாது கப்பே
என்னங்க பாதுகாப்பு அவ திடீர்னு எங்க எதாச்சு பண்ணிட்டானா என்ன கூட்டிட் போயிட்டானா அவ கூட்டிட் போய் நம்பி இந்த காலத்துல யாரோடயு போறதா இல்லிங்க
நா எங்க ஊருக்கு வந்துட்ட இந்த ஊர்ல ஒரே பொக மூட்டமாருக்கு
ஆமா இப்ப வேற மேல வானத்துல எதோ ஓட்ட விழுந்துருச்சாமா அதனாலயாமா
அப்டிங்ளா ஒரே வேர்வ செரியான சூடு கெலப்புது
ஆமா ஆமா இன்யு ரெண்டு மாசத்துல மழ காலோ வந்துரு கவல படாதிங்க
என்னங்க
இன்யு ரெண்டு மாசத்துல மழ காலோ வந்துரு
மழ கால வந்தா சளி புடிச்சுக்குங்க
இல்லாட்னாலே உங்ளுக்கு சளி புடிக்குங்க
ஆமாங்க மூக்க உரிஞ்சிட்டே நடக்க வேண்டிதா பின்ன மருத்துவர் கிட்ட போனா மாத்ர எழுதி தருவாங்க
ஆமா எனக்கு வேற ஒரு ஊசி வேற போடணுங்க
அயய்யோ
ஆமாங்க அது வேற இருக்குது ஆமா நாளைக்கு வேற எங்க அம்மா கூட ஆஸ்பிட்டலுக்கு போனமாம் ங்க
என்னங்க
நாளைக்குவேற எங்க அம்மா கூட ஹாஸ்பிட்டல் போனுமாமங்க
ஆஸ்பத்திரிக்கு எதுக்குங்க போறீங்க
எங்க அம்மாக்கு ஃபுல் செக்கப் எடுக்கணுமாமா கூட தொணைக்கு நா போணுமாமா
தொணைக்கு உங்ள கூட்டிட் போனா அவ்ளதாங்க
ஃபோனு பாத்துட்டு உக்காந்ருப்பாங்க ஒரு முக்குல அவ்ளதா வாங்கி நல்லா தின்னுட்டு கேன்டீன்ல
பாக்காதீங்க கண்ணு கெட்டு போயிரு அதலா பாக்லாமா
எப்பாச்சி பாக்
இந்த காலத்து புள்ளைங்களே இப்டிதா எதுக்குதா அதே பாத்துட்டே இருக்கீங்ளோ கண்ணு கெட்டு போயிரு நாள பின்ன கண்ணாடி போடணு யாரு மாப்ள தருவா அ சொல்லுங்க
செரி கண்ணாடி போட்ட மாப்ளயா தேர்ந்தெடுத்துப்போ உங்கள்ட்ட தாங்க கேக்குதா கேக் மாட்டிங்ளா என்னங்க பண்றது இப்ப நா பேசுற எது உங்ளுக்கு கேக்கவு மாட்டிங்குது நா பாட்டுக்கு பேசிக்கிட்ருக்கே நீங்க பாட்டுக்கு இருக்கீங்க அதையு கால்ல பண்ணிடாதீங்க சரிங்களா நீங் பேசலனாலு நா பேசிட்டே ருப்பே